ம் கேக்குதா
ஆ கேக்குது
சாப்பிட்டாச்சா
சாப்பில இனிமேல்தா சாப்பிணு உங்க விட்ல இன்னிக்கு என்ன ஸ்பெஷல்
இன்னிக்கு ஃபிரைடே சாம்பார்தா
சாம்பார் சேம் டியூ
அங்க
இங்கியு சாம்பார்தா
கூட்டுக்கு
உருளக்கிழங்கு பொறியல் அங்க
இங்க கேரட்டு நெனைக்கே இன்னிக்கு வெளிய எங்கையு போலயா
வெளிய போனு போனு இப்ப தூங்கி எழுந்தருச்சே ரெடியிட்டு போனு டுவலோ கிளாக் போணு
வே சும்மா மூவிகி இது போலான்ட்டு
ம்
உங்களுக்கு என்ன மூவி புடிக்கு
எனக்கு த்ரில்லர் சொல் த்ரில்லர் மூவிதா ரொம்ப புடிக்கு
த்ரில்லர் மூவிதா புடி
ம் உங்களுக்கு ஜோ முய
ஆமா
ம் மந்த்து ஒரு மந்துக்கு எத்தனவாட்டி எங்க போவீங்க தேட்தேட்டருக்கு
தியேட்டர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்பெல்லா கூப்பறாங்களோ அப்பெல்லா போவ
நியூ மூவி ஏதாவது வந்தாலே திட்டர்லதா போய் பாப்பீங்களா
இல்ல இல்ல ஏ சும்மா ஃபோர் அடிச்சின்னா போவோ
ம் தே தேட்டருக்கு பீஸ் எவ்ளோ வரு ஒரு டிக்கெட்டு எந்த மூவினாலு டூ ஹண்ட்ரட் தானா
ஆமா ஒன் நையன் டூ ஹண்ட்ரட் இருக்கு அடுத்து ஒன் பிப்டி இருக்கு அப்புறோ ஒன் ஹண்ட்ரட் இருக்கு
ம்
டூன்றட் எடுத்த மேலவுகந்து பாக்கலா நல்லா இருக்கு
ம்
அதனால டூ ஹண்ட்ரடே எடுத்துறோ
அது ஏசி ஒடுல்ல
ஃபுல் ஏசி
ம்
சூப்பராருக்கு ஒரு த்ரீ அவர்ஸ்
இப்பலா எங்க த்ரீ ஹவர்ஸ் ஓடுது படம் எல்லாம் உட்டுது ரெண்டரமண் நேரம் ரெண்டுமண் நேரம் தான் ஓடுது
ஏ த்ரீ அவர்ஸ் ஆகும்பா ரெண்டரமண் நேரமா படம் கொஞ்சம் நேரமா பிரே இன்டர்வல் உடுவாங்
ஆ அதும் குட்
இதெல்லாம் கணக்கு பண்ணி பாத்தாலே த்ரீ ஹவர்ஸ் வந்துரும்
ம் ஆனா படம் மொத்தமா இருக்கிறதே நம்ம நார்மல்லா பாக்கறகு இப்பெல்லாம் ரொம்ப கம்மிய ஆயிச்சிதானே ரெண்டர மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான்
ஆமா
முந்தியுள்ள படலாம் மூணு மந்நேரம் மூன்ற மந்நேரம் இருக்கும் பழைய படம் எதுவும் பாக்க மாட்டீங்களா
பழைய படம்லாம் பழைய படம்னா எப்டி சொல்றது விஜயோட இது படலாம் புடிக்கும்
ம்
அப்போ ஊருக்குலா எங்கியு போலையா
இல்லங்க வீட்லத இருக்கே ம் அதான் சும்மா ஒர்க் ஃப்ரம் ஹோமு அப்றோ பேக் இது பாத்துட்டு தான் இருக்கே வேல வெளியவே கேட்டுட்டுதான் இருக்கே ஆனா கெடைக் க மாட்டேங்குது வேகன்சி இல்ல ரெஸ்யூமு ரெடி பண்ணல ம் நேத்து கூட நா அதுதான் பாத்துட்டு இருந்தேன் கேன்வா ஆப்லா ரெடி பண்ணலான்னு பாத்தே
கேன்வா ஆஃப்ல ரெடி பண்ணுங்க ஈசி
அதான் ஒரு இது டைப் பண்ணா இன்னொரு இதுக்கு டச்சே ஆக மாட்டேங்கிது
அது டச்சாகும் நீங்க ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பாத்து கரெட்டா கிளிக் பண்ணி குடுத்து சேவ் பண்ணும் நானே எவ்ளோ ரெடி பண்ணிருக்கேன் ஆமா
ம்
கேன்வால ஈ சியாத தான் இருக்கும்
நா அதுதா பண்ணுவ அததான் பாத்துட்டு இருந்தேன்
கேன்வாலே ரெடி பண்ணுங்க அதா ஈஸியா இருக்கும்
ஆனா ஒரு இது இப்ப டச் பண்ணோம் அப்டின்னா அது இப்போ மேல நம்ம நேம் குடுத்துருக்கமா ஜூமதா டச் பண்றேன் நா நேம் குடுத்தர நேமு கீழ வந்து கான்டெக்ட் இருக்கு அப்றோ ஜிமெயில் ஐ டி இருக்கு அப்றோ லொகேஷன் இருக்குன்னு நெனக்குறே அந்த இது நா அது வந்து மூனுமே ஒரே லைன்ல இருக்கு இப்ப காண்டெக்ட் நா கிளிக் பண்ணி குடுத்துருந்தே இப்ப இ மெயில் ஐ டிக்கு கிளிக் பண்ணும் போது அந்த கான்டெக்ட் தா கிளிக் ஆகுது
ஆ நீ இ மெயில் ஐ டிய கிளிக் பண்ணி குடுத்துட்டு கீழ ரைட் மாதிரி இருக்கு அது குடுத்து மறுபடியு சின்னதாயிரு மறுபடியு லைட் ஜூம் பண்ணிட்டு மறுபடியு இ மெயில் ஐ டி குடுத்தீங்கனா கிளிக் ஆகுமே
அப்டிதா குடுத்துட்டு இருக்கே நேத்து நைட் எலா அதுதா ட்ரை பண்ணிட்டு இருந்தே டென்சன் ஆய்ட்டு போய் மூடி படுத்துட்டே
ஓ
உம்
நீங்க எங்க வெளிய போலயா
போகல நீங்க குற்றாலம் போயிருக்கீங்ளா
புரியல
குற்றாலம்
ஆ
இந்த மந்த் இந்த வர் இந்த வர்ஷோ போலயா
ஆஹா போகல
போர்க்கீங்ளா
அங்களா போனதில்ல
போனது கெடயாதோ
இந்த ஃப்ரூட்ஸ் கெடைக்குமா இந்த ஃப்ரூட் ஷாப் ருக்கீங்ளா இந்த ரெண்டு மாசத்ல காய்கும்ல ஜூன் ஜூலைல மே ஜூன்ல
இந்த இதுவா ஐய்யயோ ஐய்யயோ அந்த இது கலர்ல நவா பழமா
நவா பழம் இல்ல நா அதுல முடி முடி ஒன்னு இருக்கு
ரம்புட்டான்
ஆ அது சாப் அது கெடைக்கு
அதுதா இப்போ குற்றாலத்ல நல்ல சீசன் அங்கதா நல்லா கெடைக்கு ஆ இப்போ கடைலயு கூட விக்கதா செய்வாங்க
ரம்புட்டானா அப்றோ இன்னோன்னு இருக்கும்ல
என்னது
அந்த ப்ளாக் கலர்ல மேல தூள் இதா இருக்கு இது பண்ணா உள்ள ஒயிட் கலர்ல இருக்கும்ல
ப்ளாக் கலர் தோலா
ஆமா
ப்ளப்ளாக் கலர்ல பழோ இருக்காக்கு
ஏ அத ஓபன் பண்ணா உள்ள வைட் கலர்லருக்கு அதா இது
தெர்லயே நீங்க சொல்றது
அல்ல
நவா பழமா அத்தி பழமா
அத்தி பழம் இல்ல
பழங்களின் அரசியா
ஆமா
தெர்லயே
அ சமபழம் ரண்டு மாசத்தா அதுவு கெடைக்கு
இப்போ சீசன் மாம்பழ சீசன் நடந்துட்ருந்ஞ்சு முடிஞ்சிச்சா என்னமு தெர்ல
மாம்பழோலா எவ்வளோ மாம்பழம் இந்த டைம்ல பாவோ மாம்பழம்லா அவ்ளோ ரேட்லலா போல எல்லாத்துக்கு
உ நல்லா கெடச்சிச்சு ஆனா அவ்ளோமெ டேஸ்ட் ஜில்ல ச ரொம்பழுகி அந்த மாரி இருன்ச்சு உ
டாங்க
சேரி என்ன இன்னு வர்ர ஜென்ரேஷன் எல்லாத்தக்கு கொண்டுடுதா
எல்லாமே ஹைபிரட்டா தா இருக்குது
ஆமா
எதுமே நேச்ரலா கெடைக்கு
கடைக்கல எல்லாமே ஆர்ட்டிபிஷியலா தா உருவாக்குறா
ஆமா
உ
இப்ப நம்ம வீட்டுல மரத்துல இருந்து இது பண்றோமா அது வந்தா ஓகே கடையில வாங்கற எல்லாமே இதுதா
ஆமா அது எங்க நேச்சுரலா பழுக் கு அவனுங்களா பழுக்க வைக்கானுவ
ஆமா அவங்களே பழுக்க வச்சற்றாங்க ஹீட் பண்ணி
உங்க வீட்ல ஏ சி இருக்கா
ஆ இருக்குது
எத்தன
ஒன்னுதா இருக்கு
சேரி சேரி
உங்க வீட்ல நாலு வச்சிருக்கீங்களா
ரெண்டு இருக்கு
ம்
ம் இங்கி போயிருகிங்களா அப்பிடியா இது நாங்க வாங்கி ரொம்ப சல்ட்டு மூணு வருசோ இருக்கு
சாம் சங்ல
சாம் சங்கா இ சாம்சங் இல்ல இது வேற ஏதோ கம்பேனி
இங்கருந்து ஓப்பன் சொன்னா அது ஓபன் ஆகு
அது நம்மளே செடிங்ஸ்ல பண்ணிரலா
அது வாய்சுது இருக்குது நாம செட் பண்ணிகலா ம் ஆமா
வைஃபை இதுல
ம் வைஃபை இருக்க உங்க வீட்டுல
வைஃபல்லா இல்ல
வைஃபை இல்லயா
ஆமா அதான்னா செல்லுல நெட்டு இருக்குதுல
எங்க வீட்டல வைஃபை உண்டு நாம்ப ஃபோனுக்கு பேலன்ஸ்சே போடமாட்டே ஃபுல்லா வைஃபையேதா
அப்ப ஃபோன்லா பண்ணா
நா பண்ணவே மாட்டே யாருக்கு பண்ணவேன யாருக்குமே பண்ணமாட்டே அது வர்ற கால மாட்டு அட்டன் பண்ணிப்பே ஜியோ சிம்மு
இப்ப வெளிய எங்கேச்சோ போனீங் இன்னு என்ன பண்ணுவீங்க
அது வெளிய நா தனியா போனாதான யாரட்டயோ பக்கத்துல இருந்து ஃபோன வாங்கி பேசவேண்டியதா
அப்ப ஒய்ஃபைலதா வாழ்ந்துட்டு இருக்கீங்க
ஆமா
ஆனா அது கொஞ்சோ ரேட் கம்மியா இருக்கும்ல ஒய்ஃபைக்கு
என்னது
ரேட் நம்ம ரீசார்ஜ் பண்றது
ஆ ஆஹ் ஒய்ஃபைக்கா தெரில்லயே அது உங்க அண்ணதா ரீசார்ஜ் பண்ணுவா அது டிவியில கனெக்ட் பண்ணிக்கலா ஃபோனு இருக்கிற நாலு ஃபோன் அஞ்சு ஃபோனு வீட்டுல எத்தன ஃபோன் இருக்கோ அவ்வளோ ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்லா அது போக ஏசிக்கன பண்ணிக்கலா அது பிரச்சன இல்ல
அது சிஸ்டம்கிது வச்சிருந்தா ஓகே ஒர்த்தா இருக்கு
ஆ
சிஸ்டம்கிது கம்ப்யூட்டர் லாப்
ஆ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலா அப்பின்னு இப்ப நம்ம சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணணு அப்பிடின்னா ஃபோ ஃபோன்லருந்து கனெக்ட் பண்ணபோது சார்ன்னு லேப்டாப்புக்கு கொறஞ்சிரு டேட்டா ஒய்ஃபைனா அது பாட்டு கொடு ம் நம்ம என்ன படோ பா க்கனமோ டிவில கனெ்ட் பண்ணி படோ ஃபுல்லா பாத்துக்கல ஒரு நாளுக்க எத்தன பட வேணுனாலு பாத்துக்கலா
அப்பிங்களா சே சேரி ஓகே
ம் சேரி பர கூப்பாரே
ஆ ஓ